ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க இப்ப இருக்கற அந்த குள இருக்கிற வெயில்ல வந்து பாத்தீங்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப பாத்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பள்ளிக்கூடமாவந்து பாத்தீங்னா தெறந்துட்டாங்க ஏன்னா ஹா பசங்களுக்கு இவ்ளோ வெயில்லவந்து பாத்தீங்னா நம்ம அனுப் அனுப்றதுக்கு நம்ளுக்கு பயமா தானே இருக்கு ஒரு ஜூன் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கூட அவங்கவந்து பள்ளி வந்து தெறந்திருக்கலாம் என்ன என்ன பொறுத்தவரிக்கும் ஏன்னா கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கனா இந்த ஏ சி இல்லாம நம்மளால ரூம்ல இருக்கவேமுடியல இந்தமா மதிய நேரத்துலலாம்‌ வந்து பாத்தீங்னா இந்த கிச்சன்குள்ள போனீங்கன்னா கூட அவ்ளோ ஒரு அனல் மாரி ஒரு இது வீசுது இந்தகுளிர் இந்த இப்ப இந்த வெயில் காலத்துக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு குளிர்காலம் வரும் பாருங்களேன் ஒரு மழகாலம் மாதிரி அது எப்படா வருன்றமாரி எனக்குவந்து மனசெல்லாம் அப்டியேங்குது ஏன்னா இந்த மழகாலத்துல வந்து பாத்தீங்னா நம்மளுக்கு இதுவந்து இந்த கரன்டோட பில்லும் நம்மளுக்கு மிச்சமாகும். நம்மளுக்கு அந்தகால்ல அந்தகால நிலையத்துல வந்து பாத்தீங்கனா நம்ளுக்குவந்து எங்க வீடு வந்து பாத்தீங்னா நகர்பபுறத்துலவந்து இருந்தாலுமே எங்க வீடு வந்து பாத்தீனா இந்த நகர்ப்புறத்திலே வந்து கொஞ்சம் தள்ளிதான் இருக்குது. அதுனால வந்து பாத்தீங்னா எங்களுக்கு வீடுமே வந்து நெருக்க நெருக்கமா இருக்காது கொஞ்சம் இடைவெளி விட்டுதான் இருக்கும் நாங்களும் வந்து பாத்தீங்னா எங்களோட வீட்டு வாசல வந்து பாத்தீங்னா இந்த மரங்களும் கொய்யாமர மரம் எலுமிச்சை மரம் இந்த மாதிரி நாங்க வந்து பல பலவகையான நெறைய மரங்கள வந்து நாங்க நட்டுவச்சிருக்கோம் இந்த வெயில் காலத்துல வந்து பாவம் அந்த மரங்களும் வந்து பாத்தீங்ன்னா நாங்க எவ்ளவுதான் காலைல ஒருவாட்டி மாலையில ஒருவாட்டி தண்ணியே நாங்க ஊற்றினா கூட இந்த வெயில் காலத்துல அந்த மரங்கள்லால தாக்கு புடிக்கமுடியல இப்ப நேத்து கூட வந்து பாத்தீங்ன்னா ஒரு மரங்கள் வந்து ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காய்ந்து போயிடுச்சு அந்த மரமே இதுக்கப்புறம் நம்மலுக்கு அது யூஸ் இல்லன்ற மாரி போயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க சாயங்காலந்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்த நாங்கள் எடுக்கும் போதே எங்களுக்கு அவ்ளோ ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு செர் இந்த மரத்துலருந்து நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு எலுமிச்ச கனிவந்துருமே நம்ம அதுல நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நம்மளுக்கு நெறைய இதுக்கு யூஸ் ஆகுமே ரொம்ப ஆசை ஆசையாக அந்த மரத்த வந்து நாங்க நட்டு வச்சோம் ஆக்சுவலா ஆன இந்த வெயில் காலத்துல அந்த மரத்தோட சூழ்நிலைகூட வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாம நெறைய மரங்கள் வந்து இந்த மாரி நம்மளுக்கு ஆயிடுது அது நெனைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப நேத்து கஷ்டமாயிடுச்சு எப்படா அந்த மழ காலம் வரும் இந்த மழ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு வாசல்ல வைக்கிற செடி செடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ ஒரு பச்ச பசையா வந்து பாக்ற இப்ப நம்ம காலைல எந்திரிச்சு நம்ம வெளியில வந்து பாக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த மரங்கள பாக்கும்போது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் ஏன்னா அந்த வெயில் இருக்காது மழை காலம் நல்லா வந்து நம்மளுக்கு அந்த மரங்கள் வந்து நல்லா பச்ச பசேருன்னு நல்லா வந்து கனியோட தொங்கரபோது நம்லுக்கத பாக்குறதே அந்த நாளோட தொடக்கத்துலே வந்து பாத்தீங்ன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மனை நிறைவா வந்து நம்ளுக்கு வந்து ஒரு நல்லா புத்துணர்ச்சியா அந்தநாள் அந்தநாள் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனா அந்த வெயில் காலத்துல வந்து என்ன இதா நம்மவந்து நம்ம உணவும் வந்து பாருங்களேள் நம்மளுக்கு அந்த தண்ணி இந்த ஜூஸ்சு குளிர்பானம் இததவிர வந்து பாத்தீங்கன்னா வர எந்த ஒரு நம்மளுக்கு அந்த சாப்பாடு சாப்படுறதுனாவே நம்ம வந்து மனசுக்கு ரொம்ப எதுக்குடா சாப்படணும் அப்டின் இருக்குறமாரி தான் நம்மளுக்கு ஒரு எரிச்சலோட்ட ஒரு உணவா நம்மளுக்கு ஆகுது. இதுவே இந்த இந்த தண்ணீர் இந்த மாரி இந்த குளிர்சாதனம் அது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குடிச்சாபோதுன்டா சாமியின்றமாரி நம்மளுக்கு வந்து மனசுக்கு தோணுது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்தம் மரத்துல நம்ம நட்டு வைக்கிறோல நட்டு வைக்கும் போது ஒரு நம்மளுக்கு அந்த குலுந்த காலத்துக்கு அப்புறம் ஒரு இலையுதிர் காலம் வரும் தெரியுமா நீங்க அது பாத்திருப்பீங்க ஜனவரி மாத தொடக்கத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த டைம்ல ஒரு பனியும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த மார்கழி மாசம் வந்து நம்மளுக்கு வந்து வெளில வந் து காலை பொழுதுல வந்து நம்ம வெளிய வந்து கோலம் போடும்போது ஒரு நல்ல ஒரு என்னதான் இருந்தாலுமே இந்த தெருவுல இருக்க எல்லாருமே அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா பேசுறதுக்கு ஒரு நேரமும் கெடைக்கும். நீங்க உங்க வீட்டுல என்ன கோலம் போடுறீங்க நீங்க அவுங்க கேப்பாங்க நீங்க இ இன்னைக்கு என்ன கோலம் போடுறீங்க அப்படிங்கறத கேட்கும்போது நம்மளுக்கு அந்த பேச்சுவார்த்தை, அந்த மாரி கொஞ்சம் நம்மளுக்கு நெறைய பேர்கிட்ட வந்து பேசுற இது இந்த குளிர் காலத்துல நம்மளுக்கு நேரம் கெடைக்கும் இந்த வெயில் காலத்துல மட்டும் வேணா பாருங்களேன் எல்லார் வீட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோடயே வந்து முடங்கித்தான் இரு க்கறாங்க அத வந்து நம்மளுக்கே வந்து நம்ம மத்தவங்கள கொற சொல்றதுக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே கெடையாது ஏன்னா நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல வந்து எங்கேயாவ்து வெளியே போகணு அப்டின்னாவே கார் இருக்கிறவங்களால மட்டும்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு சக்கரம் இருக்கிற வாகனம் இருக்கிறவங்களால ம ட்டுதா வந்து எங்கியாவது வெளியே மா இப்ப மால் போறாங்க ஏதாவ்து ஒரு படம் பாக்கிறதுக்காக போறாங்க அப்டின்னா அவுங்களால ஈஸியா போக முடியுது இப்ப நம்ம இரண்டு சக்கர வாகனத்த வைத்து நம்ம எங்கேயாவது வெளியே போகணு அப்டின்னா இந்த வெய்யில் காலத்துல அது வந்து நெனைச்சு கூட பாக்கவே மு டியில இந்த வெய்யில்ல போகணுமா கொழந்தைய தூக்கிட்டு அப்டின்ற மாரிதா நம்மளுக்கு வந்து இந்த கொழந்தையுமே வந்து ரொம்ப வந்து வெய்யில்ல போகும்போது வாடி வதங்கிருமே எதுக்கு நம்ம வெய்யில்ல போகணு அப்டின்ற மாரி எங்கேயு வெளிய போறதுக்கூட நம்மளுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நெலை நம்மளுக்கு வருது இல்லங்க இப்போ நீங்க நீ நீங்களே நீங்க இப்ப கிராமப்புறங்கள்ல இருக் க்கீங்க உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு வந்து மழைக்கால வெய்யிலு காலத்துக்குமே நெறைய வேறுபாடு இருக்குது உங்களுக்கு தெரியுமே உங்க உங்களோட ஊருல வந்து பாத்தீங்கன்னா இந்த மழைக்கால வெயில் காலம் இந்த குளுர் காலம்லா நீங்க அது எப்டி நீங்க அத ஹேண்டில் பண் எப்டி நீங்க சமாளிக் கிறீங்கங்கறத சொல்றீங்களா
கண்டிப்பா ஏன் அப்டின்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாத்ரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து விடுமுறை ஆரம்மி ச்ச காலங்கள்ல வந்து ரொம்ப வெயிலாதா இருந்தது இரவு நேரங்கள்ல வந்து தூங்குறது கூட வந்து ரொம்ப கடினமா இருந்தது இப்ப வந்து மேல மொட்ட மாடியிலயோ இல்ல நமக்கு வீட்டுக் வெளியில வந்து எடம் இருந்தா அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற எடங்கள்லையு கட்டில் போட்டு அப்டி படுக்கிறதுக்கான ஒரு சூழ்நெலைகளாதா இருந்துகிட்டு இருந்தது ஆனா மொட்ட மாடியில நம்ம படுக்கும்போது வந்து கொஞ்சோ நல்லா இருக்கு ஆனா கொசு க்க இருக்கு ஆனா அதுக்கு நம்ம பண்ணிட்டு படுத்துக்லா ஆனா கீழ வந்து நமக்கு வெளிய வீட்டுக்கு வெளியே எடங்கள் இருக்குதுன்னும்போது அந்த எடத்துல வந்து படுக்க முடியாது ஏன்னா வெயில் காலங்கள்ல பாத்தீங்ன்னாதா இந்த பாம்புகள் எல்லாமே வந்து வெளிய வர ஆரம்பிக்கு ஏன்னா அத வந்து நம்ம ஈரத் தன்மையில இருந்துட்டு இருக்கு ஆஹ் வெய் வெயில் காலங்கள்னும் போது அதனுடைய ஈ ரத்தன்மை எல்லா கொறைய ஆரம்பிச்சதுனால எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சுரு அதனால வீட்டுக்கு வெளிய படுக்குறதுன்றது வந்து ரொம்ப பயமா இருக்கு வீட்டுக்குள்ளயு படுக்க முடியாது அது வந்து ரொம்ப கடினமா இருக்கு ஏன்னா அது ரொம்ப வேக்காடாருக்கு காத்து வராது அ இது மாதிரி சூழ்நிலைகள் இருந்துட்டு இருந்தது அதுக்கப்புறமா தா இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரமாக ஒரு வார காலமாக தொடர்ந்து மலர்ந்து மழை வந்து வந்துகிட்டேதா இருக்கு அதுக்கு முன்பு கூட மழை வந்துகிட்டு இருந்தது அதனால வந்து இப்ப வெயிலோட தாக்கங்கள் வந்து கொஞ்சோ குறைஞ்சிரு க்கு மாலை பொழுதுல வந்து நேத்து கூட பாத்தீங்க அப்டின்னா மாலை பொழுதுல கொஞ்ச நேரோ ஒரு பத்து ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் வந்து கொஞ்சோ மழை வந்ததுனால அந்த மழையினோட தாக்கம் வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சோ கொறைஞ்சி இரவு நேரங்கள்ல கொஞ்சோ சில்லுன்னு சொல்லி தூங்க முடியுது ஏன்னா இப்ப ஏசி இல்லாம வந்து தூங்க முடியாம ஒரு காலகட்டமாதா இருந்துகிட்டுருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து விடுமுறை இ இன்னும் ஒரு வாரம் வந்து விட்டுருக்கலா ஆனா விட்டுருந்தாலும் வந்து இந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா வீட்டுலயே இருக்குறதுல்ல வெளியே போய் வெயில்ல தா வந்து விளையாடிக்கிட்டே தா இருக்கறாங்க இப்பற இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட பா த்தீங்க அப்டின்னா அ என்னோட பிள்ளைக் கு வந்து வெளியே போய் வெயில்ல விளையாடி தண்ணீர் சரியா குடிக்காத காரணத்னால அ திடீர்னு சொல்லிட்டு ஃபீவர் வந்துருச்சு அதனால வந்து இப் இது எல்லாமே வந்து நம்ப பாக்கும்போது வந்து பள்ளிகள் திறந்ததே வந்து ஒரு நல்ல விஷ்யமா வந்து நம்ப எடுத்துக்கலா ஏன்னா அவுங்க இப்ப பள்ளிக்கு போயிர்றாங்க காலையில போறாங்க அப்டின்னா மாலை தா வருவாங்க மாலை வெயில் லோட தாக்கம் கொஞ்சோ கம்மியாக தா இருக்கு வந்தாலையுமே வந்து அவுங்களுக்கு விளையாடுறதுக் க்கான நேரம் வந்து கொஞ்சோ குறைவாதா இருக்கு ஏன்னா அவுங்களோட வேலைகள் தினம்தோறும் செய்யக்கூடிய வேலைகள் வந்து ஆரம்பிச்சிடும் இல்லைங்ளா அதனால அந்த வேலைகள் பாக்கவே கரெக்டா இருந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த ஒரு மாத கால விடுமுறையில எங்கேயாச்சு வெளியே போணு அப்டின்றத வந்து யோசிச்சாலே வந்து ரொம்ப பயமாதா இருந்துச்சு ஏன்னா அந்த வெயில்ல வந்து எங்கேயாவது போறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்டிதா தெரியாம ஒரு மூணு நாள் வந்து அ வண் வண்டிலதா வந்து போயிருந்தோ பஸ்லதா தனியா வச்சு போயிரு னோ ஆனாலுமே வந்து அங்க ரொம்ப வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு இப்ப நம்ம வந்து பஸ்ல நம்ம போயிகிட்டே இரு கோ அப்டின்ன மோது காத்துதான நமக்கு வரணு ஆனா காத்தே வரல எல்லா ஜன்னலு வந்து ஓப்பன்ல தா இருக்கு அந்த காத்து வந்து ரொம்போ கம்மியா தா நமக்கு து கெடச்சது ஆ கி அங்க போயிட்டு நம்ப வெளிலல்லா எறங்கி கோயில்கள் வெளில எல்லா சுத்தி பாக்குறத் நா சுத்தி பாத்து அது என்னாச்சுன்னா ஒடம்பு முகம் ஃபுல்லா வந்து ஆ இருந்த தோள்கள் எல்லா வந்து அ வர ஆரம்பிச்சிருச்சு அது வந்து ரொம்ப எரிச்சல உண்டாக்கிடுச்சு அது வந்து ரொம்ப கடினமாருந்துச்சு அந்த ஒரு ரெண்டு மூணு மூண் நாள் போயிட்டு வந்துட்டு நம்ளோட திரும்பி நம்ளோட ஊருக்குள்ள வரம் போதுதா வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிலோட தாக்கமே வந்து கொஞ்சொ கம்மியான மாரி இருந்தது நானா நாங்க போயிட்டு வந்ததுக் கப்ற இருந்து தொடர்ந்து மழையா தா இருந்துட்ருந்துச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தெனம் தோறும் மழை இப்டியேதா போய்கிட்ருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ வந்து வெயிலோட தாக்கம் வந்து கம்மியா இருந்தது நா கம்மியா இருந்த மா திரி இருந்தது இரவு நேரங்கள்லியு வந்து ஓரளவுக் வந்து தூங்க முடுஞ்சது நல்லாவே ஆனா எங்க எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு காத்திருக்கு ஆனா நீங்க சொன்ன மாரி வெயில் காலத்துல வெயில் வந்து இந்த மாதிரி மழை வந்ததுன்னா கொஞ்சம் கொறஞ்சு நமக்கு தாக்க ஆரம்மிக்கு ஆனா குளூர் காலங்கள்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து பனி வந்து ரொம்ப அதிகமாருக்கு எங்க வந்து குளூர்காலங்கள் சமாளிக்கிறத் துன்றது வந்து கொஞ்சோ கடினமாதா இருக்கு ஏனா இங்க இது வந்து கிராமப்புறங்கள்ன்றதுனால பச்ச பசுமை அதிகமா இருக்கறதுனால இங்க வந்து பனிகளோட அளவு வந்து கொஞ்சோ அதிகமாவே இருக்கு நமக்கு மு அங்க பக்க கொஞ்சொ தூரத் த்துல வந்த வர ஒரு ஆளே வந்து நமக்கு யாரு அப்டீன்றது வந்து நமக்கு தெரியாத அளவுக்கு வந்து அந்த பணியினோட தாக்கம் வந்து நமக்கு இருந்துக்கிட்ருக்கு ஆனா குழந்தைகள வந்து கொஞ்சோ சமாளிக்க கொஞ்சோ பாதுகாத்து வெக்குது வெச்சுக்கிற மாதிரி இருக்கு ஏனா மாலை பொழுதுல ஒரு ஆறு மணி போலவே வந்து பணிகள் வந்து வர ஆரம்பிச்சிரு அதனால வந்து பிள்ளைகள வந்து வெளிய அனுப் போப் முடியாது அப்டி நம்ம அனுப்புறோ அப்டின்னாலு கொழந்தைங்ளுக்கு வந்து அந்த ஒடம்புல வந்து மொதல்ல போயி அது பழகிக்க கொஞ்சோ நேர எடுக்கு அதனால வந்து நம்ம மொதல்ல கொஞ்சோ ரொம்போ பாதுகாத்து பாதுகாத் து தா வச்சுக்கிற மாதிரி இருக்கு இப்ப மாலைப்பொ காலைப்பொழுதுலியு வந்து அவுங்க சீக்ரமா எழுந்துப்பாங்க வெளியதா போவாங்க நம்ம என்ன சொன்னாலு கேக்க மாட்டாங்க அவுங்க வெளிய போவாங்க நிப்பாங்க வருவாங்க வருவாங்க அது அதனால வந்து இப்ப நறைய கொழந்தைங்ளுக்கு வந்து இந்த காலகட்டத்திலேயே இந்த அல ஜி இது மாதிரி விஷ்
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆமா நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆ நூறுஸ் சதவீத வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான் ஏனா வந்து புள்ளைகளுக்கு வந்து இந்த காலை பொழுது வெயிலு மாலை பொழுது வெயிலுமே ஒன்னு ஆகாது ஆனா இந்த மதிய பொழுது வெயில் வந்து பாத்தீங்கன்னா புள்ளைகளுக் வந்து அது ஒடம்பில் படும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்ன்னா அந்த ஒடம்பில் வந்து இந்த தோல் ப்ரச்னைகள்லா வந்து கண்டிப்பா வருது நீங்க வந்து உங்க கிராமத்தில் இருக்குற சூழ்நிலைய சொல்லும் போது அவ்ளோ ஒரு அழகா ஒரு இருந்துச்சு ஏனா அந்த குளிர்காலத்துல வந்து நீங்க வந்து ஆ வர ஆள் கள் கூட உங்களுக்கு வதுது தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு பனிமூட்டமான ஒரு அழகான ஒரு எடத்துல நீங்க இருக்கிறன் நீங்க சொல்லிருக்கீங்க அது மட்டு இல்லாம நீங்க வந்து இப்போ நேத்து நீங்க வந்து அதுக்கு முந்தைய நாள்கள் வந்து மழ பேஞ்ச்சுன் சொல்லும் போது எனக்கு வந்து அத் ரொம்பவே அதிசியமா எனக்கு தோணுது ஏனா ஏ சொல்றன்னா இங்க வந்து மழன்றது ஒன்ன நா பா நாங்க பாத்து நாங்க இருக்கிற எடங்களில் வந்து பாத்தீங்கன்னா மழன்ற ஒன்ன பாத்தே எனக்கு ஒரு பல மாசங்கள் ஆயிடுச்சு ஒரு தூரல் மவள் கூட இங்க வந்து பாத்தீங்கன்னா நா இருக்குற எடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரிக்கு அது வந்து வர வே இல்ல நீங்க வந்து இது வெயில் காலத்திலியு நீங்க இருக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து மழ வந்துச்சு அப்டின்னு சொல்லம் போது எனக்கு அத கேக்கும் போதே ஒரு அதிசயமா தா இருக்கு ஏனா அந்த வெயில் காலத்துல வர மழை மட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்பளுக் அது வந்து ஒரு சொர்க்க மாரி தெரியு செய் இந்த அப்பா நம்ளுக் த இந்த வெயில் காலத்துல வந்து இன்னிக்கு மழ வந்துச்சு இன்னிக்கு வந்து நே இரவு தூக்கம் நிம்மதியா தூங்கலா ஒரு எந்த ஒரு இது கசக்கசப்புமே இல்லாத மாரி எந்த ஒரு ஏசியில தூங்காம நம்பளுக்கு ஒரு நல்ல பறந்த ஒரு காற்றுல தூங்கு போது கண்டிப்பா அதோட சுகமே தனி தா நம்ப இத பத்தி நம்ப பேசணுன் நெனச்சீங்னா நம்ம அப்டியே நம்ம பேசிக்கு தே த போல ஏனா காலங்கள் ஆமா ஏன காலங்கள் வந்து ஒரு ஒரு ஒரு காலத்துலியுமே நம்மளுக்கு ஒரு ஒரு நல்லது இருக்குது ஒரு ஒரு கெட்டதுமே இருக்கு என்ன சொல்றீங்க
கண்டிப்பா ஏனா இது வந்து பேஸ்ணுனா நம்ப பேஸ்ட்டே இருக்கிற மாதிரிதா இருக்கு எனக்குமே இப்ப ஒரு சில வேலை கள் இருக்கு நானுமே அத போயிட்டு ஏனா இப்ப பிள்ளைகள் வர நேரம் ஆயிடுச்சு இல்லைங்ளா பிள்ளைகள போய் கூட்டிட்டு வரணு அவுங்ளுக்கு மாலைப் பொழுது எல்லாமே நம்ப குடுக்க ஆரம் வெக்கணு இல்லைங்களா
ப எனக்கு ஒரூ கால் வர்து தோழி நானுமே உங்கள கூப்புர்றே நன்றி தோழி கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி நன்றி